ஹலோ கேக்குதா ஆ கேக்குது கேக்குது கொஞ்சு சவுண்டா பேசுறீங்களா ரொம்ப மைல்டா ரு ஆ கேக்குது கேக்குது கேட்டுக்குது ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இரு க்கிங்க
ஆ நா நல்லா இருக்கே சிஸ்டர் சாப்பிட்டாச்சா ஆ சாப் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்
ஸ்பெஷல்லா எதுவு இல்லங்க அவரு வெல்ல போயிட்டாரு அதனால அது இல்லாம வர்ர புதங்கெளம அன்னைக்கு என் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்வோட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு கெடா வெட்டு பங்க்ஷன் செரி அப்ப போய் நான் வஜ் தானே சாப்ப பண்ணு இப்ப ஏ வேஸ்டா காசு வேஸ்ட் பண்ணுனு சொல்லிட்டு டபுள் பிளான்னாவு மெ ன்னா அது இல்லாம அவர் இல்ல வெளில போய்ட்டாரு
செர் செர் ஓக்கே ஓக்கே சிஸ்டர் இங்கே டொமேட் ட்டோ ரைசு எஃகு
ஐய்யைய்யா அது தயிர் சாதமா ஓ நீங்க அம்மாவசையா நமக் லா அந்து அம்மாவாச பௌர்ணமி அதெல்லா எது இல்லங்க
இல்ல சிஸ்டர் வீட்டு்ல கோயில் போயிருக்காங்க அம்மாவாசன்னு வீட்ல யாரு இல்ல நா மட் தனா சோ நமக்கு மட்டு என்ன செய்றது அப்டி
நமக்கு எனக்குன் ஆமாங்க எனக்குமே சமைக்கணு அப்டினா நா பெஸ் சாம என்ன பண்ணுவே தயிர் ஊத்தியே சாப்ட்டுப்ப
ஆமா சிஸ்டர் அ இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து நமக்கு மட்டு சமைக்றதா இருந்தா ரொம்ப கஸ்
ரொம்பொ கஷ்ட் ஆமாங்க எக்ஸாக்ட்லே கரட்டா சொல்றீங்கங்க சமைக்கவே கடுப்பா இருக்கு நல்லாத் தூங்கலா அன்னக்கி வேலயே செய்ய தோணாது நீ டு ஆனா அப்படியே நா நிம்மதி எப்போ இப்ப எனக்கு அந்த நிம்மதி கெடைக்குன் வெயிட் பண்ட்ருக்க இவள ஸ்கூல் அன்ச்சாதா நா நிம்மதியா இருக்க முடியு சின்ன பொண்ணு ரெண் பொண்ணு பொண்ணு ரெண் ண்டு வய்ஸ்தா ஆகுத்
அப்டியா ஓகே ஓகே சிஸ்டர் என்னோட பாப்பாக்கு ரெண்டர வய்ஸ் நடக்குது பெரிய பாப்பா இப்பத பஃர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்காங்க
ஓ ஓ
பசங்களுக்கு கொஞ்சம் அஞ்சு வயசு ஆகுற வரைக்கும் நமக்கு அப்படிதான் சிஸ்டர் இருக்கும்
ஆமாங்க என்னால முடியலங்க எனக்கு இப்பய ரொம்ப டயர்டா இருக்குங்க எனக்கு இது இப்போ இவ தூங்கறதெல்லாம் பிரச் சொன்னேல்ல ஏன்னா நா இப்ப ஊர்ல இருக் க்கற ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கறே ஆ அதனால இங்கே ஆடு மாடு கோழி அப்டி சொல்ட்டா அவ அதுல பிஸியா இருப்பா அவங்க பாத்துப்பாங்க ஒண்ணும் பிரச்ன இல்ல அது இல்லேனாலுமே தூங்குறது நைட்டு் ஒரே தூக்கமா தூங்கிக்கிரா என்ன ஏதாவது வீ வேணும்னு அடம் புடிக்கிறது எதுக்கெடுத்தாலும் அழுகறது அய்யோ அப்பா நம்மெல்லாம் இப்படிதான் இருந்தோமா நம்மளெயெல்லாம் எப்படிதான் வளர்த்துனாங்கன்னே தெரியலங்க
அது அது உண்மை தான் சிஸ்டர் நாயம் பொண்ண பாக்கும்போது நா நெனப்பே எங்க அம்மால எப்புடி என்னே வள
ஆக்சுலி எனக்கு முன்னாடிலா எங்க அம்மா கூட கோவம் எதுக் கெடுத்தாலு சண்ட போட்டுட்டே இருப்ப எதுக்கு எடுத்தாலு எப்ப எனக் கொழந்த போற டெலிவெரி ஆச்சோ நா ஹாஸ்பிட்ல இர்ந்துட்டு எங்க அம்மா மேல ஒரு மரியாத வர ஆரம்மிச்சிர்ச்சு கொழந்த வளர வளர பே எங்க அம்மா மேல தனியா பாசமே வரச்சு எ தம்பி அப்பப்ப கிண்டல் பண்ணுவா என்ன திடீர்னு அம்மா மேல உனக்கு பாசொ ரொம்ப பொங்குற அப்டிங்குற இல்லடா இந்த புள்ள வளர வளரதா நம்ம அதோட அரும தெரியுது அப்டின் சொல்லி சொல்லுவே அந் மாதுரி
உண்மதான் சிஸ்டர் நெஜமாவே மூ இப்ப நீங்க சொல்றது வந்து யூனிவர்சல் ட்ரூத் எல்லாருமே அந்த கல்யாணத்துக் அதுக்கு முன்னாடி வந்து அம்மா எது சொன்னாலும் கோபம் படுவோம். எரிஞ்சு பேசுவோம் அப்படிதான் ஏன் எப்ப எப்ப பாத்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன் இப்பிடி அத செய்யாத இத செய்யாத சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஆனா இப்போ மேரேஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஹ் இப்ப அவங்க அவங்க சொல்லியிருப்பாங்க ஓரு சில விஷயங்கள் இது பண்ணி
ஆமாம்
அந்த விஷயங்கள் வந்து என்ன சொல்றது ஓகே அ இப் இதனாலதான் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணுது
ஆமாம் ஆஹ் அப்புறம்
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
என்ன நீங்க நா நீங்க சமைக்கிறதுல்லா நல்லா சமைப்பீங்களா டேஸ்ட்டா சமைப்பீங்களா
அப்படி இல்ல ஒரு சில நான்வெஜ் ஒரு சில இது ஓரளவுக்கு வரும் சிஸ் ஆனா பிரியாணி வந்து சம்டைம் நல்லா வரும் சம்டைம் கொஞ்சம் சொதப்பதா செய்யும்
ஏ ந எனக்கு ஏதாவது ஒரு நல்ல டிஷ் சொல்லுங்களே நீங்க என்ன பாக்க போனா நீங்க என்னை விட அதிக மேரிட்ல அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு மேரிட் லைஃப்ல லீட் பண்றீங்கன்னு நினைக்கிறே எனக்கு ஏதாவது ஒரு ரெசிபி சொல்லுங்களே நா செஞ்சு பாக்குறே
என்ன மாரி ரெசிபிஸ் வேணு சிஸ்டர் அதாவது சிம்பிளா பசங்க அதாவது பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புற மாரி இருந்துச்சுன்னா ஓகே சின்ன சின்ன ரெசிபிஸ் ஏதாவது
இல்ல இல்ல அந்த மாதிரி வேணா எனக்கு பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது நல்ல ரெசிப் ரெசிபி சொல்லுங்க நா எப்படின்னு செஞ்சு பாக்குறே
நா பிரியாணி எப்படி பண்ணுவே அப்டின்னா இப்ப நானுமே அது யூடியூப்ல அவர் பேர் மறந்து போ சு அவருடையத பாத்துதா ட்ரை பண்ண ஓரு டூ டைம்ஸ் செஞ்சு பாத்தே நல்லா இருந்துச்சு அவர் சொன்ன மெத்தட்ல பண்ணது ஃபர்ஸ்ட் என்ன ஊத்தி நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே இந்த பட்ட கிராம்பெல்லா போடுவோல அந்த மாரி போடாம வெங்காயத்த நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி போடுங்க அத வந் ஆ அத வந்து நல்லா இந்த கோல்டன் கலர்ல நல்லா கொஞ்சம் ப்ரவுன் கலர்ல மாறி இது பண்ணி எடுத்து ட்டு அதுக்கு பெறகு நம்ம அதுல அந்த பட்ட இதெல்லாம் போட்டு வதங்க விட்டுட்டு கொஞ்சம் அதுகப்புற இஞ்சி பூண்டு சேத் சேத்துட்டு அதுக்கப்பறோ லாஸ்டா த க்காளி சேத்துக்லா தக்காளியுமே ரொம்ப லாஹக் கொஞ்சோ எல்லா மசாலா போட்டதுக்கப் ப்றொ போட்டு கொஞ்சொ வதங்க விட்டாலு ஓகேதா
ஆ ஆ
அது கொஞ்சோ இன்னுங் கொஞ்சொ டேஸ்ட்டு குடுக்கு அந்த வெங்காயத்த வந்து அந்த மாரி பண்ணி வெக்கும் போது அதுக் பற நார்மலா நீங்க என்னன்ன ம சாஸ் தேக்குறீங்ளோ ஒரு சிலர் வந்து இந்த மா மல்லிப்பொடி இதலா சேப்பாங்க நா அதல்லா இது பண்ண மாட்டே ப்ரியாணி மஸ் தால் தா எதாது ஒரு செட்டிநாடு மசால் பொடி ஒன்னு இருக்கு அதுதா சேப்ப நானு எனக்கு அதுதா கம்ஃபர்டபுளா இருக்கு அதுனால அந்த ஒரு பொடிதா வேற எந்த பொடியுமே சேக்க மாட்டே நானு
ஆ இல்ல நா உங்ளுக்கொரு
ப்ப லாஸ் டைம் இப்போ ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து நாங்க இது மட்டன் பிரியாணி செஞ்சு மட்டன் சுக்கா வச்சுர்ந்தோ இந்த மாரிதாம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோ அ அந்த சி மட்டன் வந்து வேகுறதுக்கு நமக்கு கொஞ்சொ டைம் எடுக் கு ல நல்லா அதனால நம்ம அரிசியோடு சேத்தி வெக்கூடா மட்டன வந்து கொஞ்சொ தனியா வேக போட்டு எடுத்துட்டு அது ஒரு சில இத பொறுத்து ஒரு சில எட்டு விசில் ஒன்பது விசில் வச்சாலே நல்லா வெந்துரு ஒரு சில மட்டன்லா சிலது வந்து அந்த அதுக்கு தாண்டி ஒரு பத் பத்து விசில் பதினோரு விசில் வச்சாதா கொஞ்சொ நல்லா சாஃர்ப்னஸ் க்கு வரும் அந்த இத பொறுத்திருக்கு நா தனியா வேக வச்சு எடுத்துட் டு அதுக்கபற வந்து பிரியாணி கி சொன்னேன்ல அந்த மாரி எல்லா செஞ்சுட்டு ல அதுக்குப் பிறவு அந்த மட்டன மிக்ஸ் பண்ணோ அதுல மிக்ஸ் பண்ணீட்டு ஒ ரொம்ப வ இது பண்ணல ரெண்டு விசில் மட்டு வுட்டு அ அந்த சூட்லே தம் பிரியாணி மாரி அந்த தோசக்கல்ல வச்சு வச்சுட்டோ ரெண்டு விசல் மட்டு விட்டு வச்சுட்டோ ஆஃப் பண்ணி வச்சு அந்த தோசக்கல்ல வச்சு வச்சுட்டோ சூப்பரா வந்திருந்தது
ஓ அப்படியா நா என்ன பண்ணுவனா நானு இப்படிதா யூடியூபு தா பாத் இது அதா அங்கோ நா எ நாங்க தனியா இருக்கோ ஆ என்னோட ஹஸ்பண்டிருந்தார் பண்ணா ஒரே மெரட்டா மெரட்டிருவே அதுலா எனக் கு தெரியாது எனக்கு வந் நானு ஒர்க் ஃப்ரம் ஹோமு ன்றதுனால அ அ ரெண்டு நாள் தா லீவு அச்ச ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் லீவுன்றதுனால நா எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுப்பே ஒரு நாள் ஃபுல்லா கிளீனிங்கு அவளுக்கு அந்த ஒன் வீக்கு வேணுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிருவ இந்த எள் உருண்ட உம் ஆஹ் கல்ல முட்டாயி இதெல்லாம் எல்லாமே நா அவளுக்கு இது இன்னுமே பாக்கெட்டு அவளுக்கு வேற எந்த ஃபுட்டுமே குடுத்தது கெடையாது அ எல்லாமே ஒன்னா அந்த வெளியில அவ எதுமே சாப் ட்டது அவளுக்கு தெரி தெரியாது சாப்டது இல்லன்றத விட அவளுக்கு அது தெரியாது நாங்க அந்த மாரி காமிச்சுகிட்டதே இல்ல எதே எங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்கு எதாவது சாப்டா ஆமா அவ இப் ஆ எனக்கு சு சாப்ணு தோண்னாலுமே அவள தூங்க வெச்சிட்டு சாப்டுவ இல்லனா அவள வெ எங்கயாவது கூட்டிட்டு அவுங்க போ சொல்ட்டு நா தெரியாம சாப்டுகு கு ரெண்டு பேருமே அந்த மாரி அதனால அவளுக்கு ஏனா நா கால்லந்து வா ஒர்க் பண்றப்போ நய் நய்னு டிஸ்டர்ப் பண்ணுவா அதுனால எதாவது குடுத்துட்டோனா அத வேச்சு சாப்பிறாளோ இல்லீயோ எதாவது ஒன்னு அத வெச் சுவப்பா பண்ணிட்டு இருப்பா அதுனால எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா அத ரெஸ்ட்டுக்கே டைம் சரியா போயிடு எவ்ளோ ஈஸியான சமையல் இருக்கோ அதுதா பாப்ப
சேரி சேரி ஓகே சிஸ்டர் ஆமா அந்தப் பசங்கள வச்சுட்டு நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியுமோ அது தானே இப்போ உம் பாப்பாக்கலாம் நீங்க ப்ச் எல்லா வெஜிடபிள்சுமே குடுத்து பழகிருப்பீங்க தானே
ஆமா ஆமாம் நானு நா கொஞ்சோம் எப்டி சொல்றதுனா நா ஆரம்பிச்சதே எல்லாமே ஆரம்பிச்சுட்டேன். சிக்ஸ் மந்த்ல இருந்தே எல் எல்லாமே நா வந்து எல்லாமே குடுக்க ஆர குடுக்கட்டா மீன்ஸ் குடுக்கறேன் மீன்ஸ் எதெல்லாம் நான் சாப்டரேனோ இப்ப எப்ப பருப்புல இருந்து காய் எடுக்கிறது அந்த மாதிரி எத எதெல்லா என்னால குடுக்க முடியுமோ அத எல்லாமே குடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்ப எல்லா என்னோட டாக்டர் என்ன சொன்னாருன்னா நீ வந்து சீக்கிரம் எதெல்லா நீ சீக்கிரமா பழகிறியோ அதெல்லாம் ஸ்கின் அலர்ஜி வராது லேட் ஆக லேட் ஆக அப்ப தான் வளர்ச்சி வர ஆரம்பிக்கும் அப்டின்னாரு நா டெய் அது வந்து ஒரு ஃபுட் எடுக்கணும் அது மூணு நாள் சோ அத குடுக்கணும் அதுக்கப்பறோம் அது எதோ அலர்ஜி வர்லனாதான் அடுத்த ஃபுட்ட அது கூட ஆட் பண்ணணும் அப்டி இப்டில்லா சொன்னாங்கல நா அப் அப்டி இப்டி சொல்றாங்க நா அப்டிலாம் இல்ல ஃபர்ஸ்ட் நாள் ஒண்ணு அடுத்த நாள் ஒண்ணு அடுத்த நாள் ஒண்ணு அடுத்த நாள் ஒண்ணு அடுத்த நாள் ரெண்டு அடுத்த நாள் மூணு அப்டி இப்டிக் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன் வு எல்லாமே குடுப்பேன் தான் எது எதுவுமே இப்படி கெடையாது ஆனா கொஞ்சம் மெனக்கெடுவேன். இப்போ சாதம்னா அவளுக்கு தனியா சாதம் கொஞ்சம் பட்டாணி இதெல்லாம் போட்டு தேங்கா பால் வெச்சு சாதம் ஆனா நான் எதை செஞ்சாலும் அவ சாப்பிடுறது இல்ல இருந்தாலும் நான் என்னோட கடம கடமன்னு ஒன்னு இருக்குல்ல அதுக்
ஆமா ஆமா சிஸ்டர் நாம செஞ்சு கொடுத்தாலும் செலநேரம் பசங்க இப்ப நீங்க வந்து ப பரவால்ல சிஸ்டர் சிக்ஸ் மந்த்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நா என் பாப்பாக்கு சிக்ஸ் மந்த்ல ஸார்ட் பண்ணலா அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணப்போ எங்க வீட்ல விட மாட்டேன்ட்டாங்க அ பாப்பா ப்பா வந்து தாய்ப்பாலு தா குடுக்கணும் நீ குடு அதுக்கு பிறகு பாத்துக்கலா எட்டு மாசம் ஆகட்டும்
எட்டு மாசம் வரைக்குமா சாப்பாடு குடுக்காம இருந்தீங்க ஐய்யோ கொழந்தைக்கு பத்திருக்காதே பால்
ஆமா அவளுக்கு பால் அப்ப பால் எவ்ளோ தடவ குடிச்சிருப்பானு பா பாத்துக்கோங்க சிஸ்டர் நா எவ்ளோ நொந்து போயிருப்பான்னு பாத்துக்கோங்க அப்பற அப்ற எயிட் மந்த்ஸ்க்கு பிறகு நானா தா கொஞ்ச வாண்ட்டடா கொஞ்சம் கொஞ்சமா குடுக்க ஆரம்பிச்சே நம்ம சாப்பிட்றது நீங்க சொன்ன மாரி நா சாப்புடு போது என்னென்னது இருக்குதோ சோ லைட்ட சும்மா டேஸ் பாப பே மொதல்ல நாக்குல எப்டி இருக்குன்னு கொஞ்சம் வந்து சப்பிசப்பி சாப் பாப்பாங்கள எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் அந்த மாரி குடுத்து அப்படியே பழகி பழகிதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அவளா எடுத்து சாப்ப
எயிட் மந்த்த்ஸ்லாம் நான் ஆல்மோஸ்ட் எயிட் மன்த்ல நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே குடுத்துட்டேன்னு நெனைக்குறேன் ஆ நயன் மந்துல தான் நான்வெச்சு சிக்கன் இதெல்லாம் குடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவேன்னா சிக்கன்னு இதெல்லாம் போட்டு சூப்பு செஞ்சு நைட்டு தோச செய் தோசையோ இட்லியோ செஞ்சு செஞ்சு அந்த சூப் அதுல ஊற வச்சிருவேன்
ஓகே ஓகே ஓகே ஆஹ்
இருந்தேன் ஆனா அந்த நயின் மந்த்ஸ்சா தான் சிக்கன்ல நான்வெஜ் குடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பா சிக்ஸ் மந்துல அல்மோஸ்ட் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன்
சேரி சேரி ஓகே சார் சூப்பர் சார் நீங்க பண்ணத நீங்க பண்ணது தான் கரெக்ட்டு நான் அதுக்கப்புறம் தான் ரொம்ப யோசிச்சேன் பாப்பாக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் கடுத்துருந்தேன் இப்ப நெறைய வெஜிடேபிள்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்றா. அ நீங்க அ ஒரு ஒருவேளை டாக்டர் சொல்லியிருந்த மாதிரி இல்ல நீங்க இப்ப சொன்னீங்கல்ல அந்த மாரி ஃபாலோ பண்ணிருதா கரெ ட்டா இருந்து இருக்கு து நெறயா தடவ நா நெனைச்சிருக்க நம்மதா தப்பு பண்ணிட்டோமோ இவங்க சொல்றாங்கன் சொல் ட்டு குடுக்க விட மாட்டேன்ட்டாங்க வீட்ல தாய்பால்தா வருதில்ல பால்தா கொழந்தைக்கு ஹெல்தி அப்படி
அதுவு இருக்கிறதா அதுக்குன்னு இதையு பழக்காம இருந்தா இப்ப அவுங்களுக்கு கு என்ன நம்ம தானே க
இப்ப அவ அது உண்மதா இப்ப இப்ப அவ சாப்பிட மாட்டேக்காலா அது கஷ்டமா இருக்கு நமக்கு ப்ச் அப்ப அந்த ம்ச் அந்த டைம்ல் என்னென்ன கோ விரும்பி சா நம்ம இது பண்ணோமோ அதுதா அவ சாப்பிடறா எல்லாமே இப்ப சாப்பிட மாட்டேக்கிறா ஒரு சில ஃப்ரூட்ஸ பாத்தா கூட அவளுக்கு அவாய்ட் பண்ணிடுறா ஆப்பிள் கூட சில நேரோ அவளுக்கு ரொம்ப என்ன சொல்றது கஷ் டமா தெரியுது அவளுக்கு
இல்ல ஆப்பிளுமே எல்லாருமே அந்த ஆப்பிள் ஆப்பிள்ன்னு அதயே குடுக்கறாங்க நா இவளுக்கு ஃபர்ஸ்ட் பழகனோனே அந்த ஆப்பிள் குடுக்கல கேரட் எல்லா குடுக்க கேரட்ல்லா நம்ம சாம்பார்ல இருந்து எடுக்கறத குடுகறதுதா அ ஆப்பிள்ள ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள் அந்த கொழந்தைங்களுக்கு அது வெறுப்பே ஆயிடுச்சு எங்க போனாலு
பாரு இருக்கா ச்சு ஆ பாயில் பண்ணா டேஸ்ட் அள்ளும் கா கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்குது அது அதனால அந்த பாச உங்களுக்கு வந்து பிடிக்கல நீங்க சொன்ன பாப்பாக்கு நா கேரட் கொடுத்த நா இப்பவும் ரெண்டு பாப்பாவும் கேரட் ரா ரொம்ப விரும்பி சாபிடுவாங்க கேரட்டு பீட்ரூட் வந்து அப்படியா அஹ் பீட்ரூட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜூஸ்னாதான் ஓகே அவங்களுக்கு ஜூஸ்ல தான் புடிக்கும் பீட் ட்டு வந்து அவங்களுக்கு ச்சு காயா கொடுத்தா அவங்களுக்கு அது பிடிக்காது ஹலோ ஆஹ் சிஸ்டர் நமக்கு டைம் ஆஹ் ஓவேச்சோ ஓகே சிஸ் சிஸ்டர் தேங்க் யூ சிஸ்டர்
கால் கட் பண்ணிக்கலாங்களா
ஆ கட் பண்ணிக்கலா சிஸ் டர் தேங்க் யூ சிஸ்டர் ம்